ஓ
ஹலோ
ஆ சொல்லுப்பா
ஆ சொல்லுப்பா நல்லார்க்கே
ம் அப்பறோ எப்டி புள்ளைங்க என்ன பண்ணுது
ஆனா ஒரே கவலையா இருக்கு போங்க எனக்கு வர வர
ஏ என்னாச்சி
ஆமா என்னத்தா சொல்றது இதுங்கல்லா இதுங்கல்லா வச்சிட்டு என்ன செய்ய போறோனே எனக்கு தெரியல
என்னா ஏ இப்டி விரக்தியா பேசிட்டு இருக்கீங்க
ஆமா போங்க வாழ்க்கையே விரக்திங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு பொம்பளைங்கன்னு எப்டிதா பொம்பளைங்களோட தல எழுத்துன்னு வச்சுங்குங்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்ட்டே இருக்கோ அதுல இந்த புள்ளைங்க வந்தாவது கொஞ்சோ நம்ள காப்பாத்து நமக் ஒரு நிம்மதியே குடுக் கு அப்டினா இந்த புள்ளைங்க வந்ததுக் அப்புறந்தா பெரிய தலைவலியே நமக்கு வருது
ஏன்ப்பா இப்டி சொல்றீங்கே ஏ இப்டி பேசுறீங்கே என்ன ஆச்சி
என்ன போங்கே புள்ளைங்களோட படிப்ப நெனச்சாதா கவலையாருக்கு
ஓ அதுக்கு சொல்றீங்களா ஆமா ஆமா எல்லா இடத் துலேயு அதே ப்ரச்சனதா காச கொண்டு போய் கொட்டி தா படிக்க வெக்கிறோ அதுக்கேத்த சொல்லுங்க
இல்ல ஒர்வா ரெண்ருவா கட்றமா என்ன அப்டியே நம்ம வாங்குற ச கையில என்ன கெடைக்குதோ எல்லாத்தையு கொண்டு போய் அப்டியே கட்டிட்டு வரோ அதுக்கேத்த மாரி இந்த புள்ளைங்க படிச்சு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்குனு நானு பாத்துட்டுடிருக்கே இது என்னன்னா வர வர மார் க் ரொம்ப டல்லாயிட்டிருக்குங்க உங்க பிள்ளதா நல்லா படிக்கன்னு கேள்விப்பட்டங்க
எங்கங்க வெளில இருந்து பாக்கும்போது எல்லா பிள்ளையு நல்லா படிக்கிற மாரியேதாங்க தோரணருக்கு ஆனா உள்ள இருக்ற நமக்கு தா தெரியுது இந்த புள்ளைங்க என்ன பண்ணுது அப்டின்னு
இல்ல இல்லங்க நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏ ஏ பொண்ணு கிளாஸ்ல தானாங்க உங்க பொண்ணு படிக்குது ஏ பொண்ணே நெறைய தட சொல்லிருக்கு அவங்க நல்லா படிக்கிறாங்கனு சரி நல்லா படிக்கட்டு பாப்பா அவ நீயும் நல்லா படிங்க அப்டின்னு தா நானு சொல்லி அனுப்புவே ஆ பொறம படல இருந்தாலு ஒரு இது நல்லாதானே படிக்கிறாங்க அத நல்லா படிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப படிக்கிறதுங்கறது வந்து ஆ அதி அ அதுல என்ன எனக்குனா
ஏங்க
ஒரே ஒரு ஒர் நிமிஷங்க இந்த பத்திரிக்க வைக்க வந்திருக்காங்களா
ஆ ஆ
ஆ நீங்க சொல்லுங்க
வேற ஒண்ணு இல்லங்க கொழந்தைங்களோட எதிர்காலோ வந்துங்க ஒவ்வொரு பெற்றோர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷ்யோ கொழந்தைங்களோட எதிர்காலத்த அவங்க கைல குடுக்க முடியாது ஏனா இந்த காலோ அப்டி போய்ட்டு இருக்கு நமக்கு கைய்ல போணுன்னு ஒன்ன என்னைக்கு தொட்டுதுங்களோ அன்னைக்கே நமக்கு தலைவலி ஆரம்பிச்சுங்க
ம்
உங்க வீட்ல மொபைல் ஃபோன்ல்லா பயன்படுத்த டைம் தரீங்களா
இரு தருவாங்க எப்படி தெரியுமா இப்ப ஒரு வேலைன்னு நாங்க சொல்லிடுவோம்
ஆ
இந்த வேலைய நீ முடிச்சா மட்டு உனக்கு ஒரு பத்து நிமிஷம் நா உங்க கையில ஃபோன் தருவ அப்பிடின் சொல்லி சொல்லிடுவோ அதுக்கேத்த மாரி இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வேலைய முடிச்சிட்டு அந்த ஃபோன வாங்கறதுக்காகவாது இந்த வேலைய முடிச்சிட்டு வந்து அந்த ஃபோன வாங்கிப்பாங்க
அதுவரையும் நீங்க என்ன டைம் குடுக்குறீங்களோ அது மட்டும்தா பாப்பாங்களா அந்த நேரத்
ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த அஞ்சு நிமிஷ இப்ப பத்து மணிக்கு குடுத்துட்டு பத்து பத்துக்கு ஃபோன் குடுக்கணும் நீங்க பத்து பதினொன்னு குடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பத்து நிமிஷம் குடுக்குறோம் இல்லையா அதுல அஞ்சு நிமிஷத்த குறைச்சிருவோம்
இவ்வளோ இதுக்கும் அவுங்க கட்டுப்பாடோட இருக்காங்களா ஓகே
ஆமா ஃபோன் கிடைக்கும்லங்க அதனால இந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே எனக்கு சொன்ன பேச்ச கேப்பாங்க அந்த ஃபோன் கெடைக்கணும்ன்னா நீங்க இந்த ஒர்க்க முடிக்கணு அப்படி இல்லையா ஃபோன் கெடையாது இன்னைக்கு ஃபுல்லா ஒரு தண்டனையும் வச்சிருக்கோ இப்ப சொன்ன வேலை ய நீங்க சரியா பண்ணி முடிக்கல அப்டின்னா ஒரு அ ஞாயிறுக்கிழம மட்டும் இந்த டென் மினிட்ஸ் டைம் குடுக்குறோம்ல அத மாத்தி கொஞ்சோ அதிகப்படுத்தி குடுப்போம் ச ஞாயிற்றுக்கிழமையில
ஓ
இப்ப அதுல என்னன்னா இப்ப ஒரு அரை மணி நேரம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு குடுக்குற டைமு ஃபுல்லா கட் பண்ணிடுவோம்
எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நீங்க வீட் வீட்ல இருக்கிற ஒரு லேடியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கள அதனாலதா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கட்டுப்படுது நாங்க வேலைக்கு கெளம்பி வந்துட்றதுனால ஸ்கூல் வுட்டு வர பிள்ளைங்க வீட்ல போய் கதவ திறந்து வச்சுக்கிட்டு அவுங்க ஒரு அவசர த்துக்குனா ஃபோன் பண்ணுங்கனு அப்பிடிங்கிறதுக்காக ஃபோன் தரோம் பாருங்க ஃபுல்லன் ஃபுல்லு அதுதாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க ரொம்ப கண்ணெல்லா உள்ளார போய் கருவளையம் கட்டி பாக்கம் போதே தெரியுது இது எவ்ளோ நேரம் ஃபோன பாத்துருக்குன்னு நா போய் பாக்குறதுக்குள்ள
ஆ பேரண்டல் கண்ட்ரோல்னு இந்த ஆ நம்ம செல்லுக்குள்ளயே இருக்குங்க அது நம்ம கொஞ்சோ தோண்டி பாத்து பாத்தோம்னு வச்சுக்கோங்கள உள்ள அது எப்பிடி பயன்படுத்தணுன்னு எனக்கு தெரியல சரியா சொல்ல தெரியல ஆனா பேரண்ட் டல் கண்ட்ரோல் அப்டின்னு ஒரு இது இருக்கு
என்னங்க அவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னு எனக்கு தெரியல இந்த ஃபோன ஆன் பண்ண தெரியுது ஆஃப் பண்ண தெரியுது ஆ இத்தனைக்கு நானு படிச்ச நா தா மித்தபடி அதுல ஒண்ணு எனக்கு தெரியல ஆனா இப்ப போய் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க அதுல ஆச்சரியமா இருக்கு
அதுதா நல்ல நல்ல வளர்ச்சி இது என்னன்னா நம்ம எதையுமே சொல்லி தரல அவுங்களுக்கு அவுங்களோட வயசு க்கு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு இவ்ளோ அறிவு இருந்துச்சா இவ்ளோது நம்ம யோசிச்சோமா அப்பிடிங்குற மாரி தா இருக்கு எனக்குமே இவுங்க எப்புடி இவ்ளோ சீக்ரோ இவ்ளோ பெரிய மாற்றத்த இந்த வய்சுசலே இவுங்ளுக்கு இவ்ளோ அறிவு எப்டி அப்பிடிங்குற மாரிதா எனக்கு இருக்கு
நீங்க அப்டி நெனக்கிறீங்க நானு இந்த வ வயசுக்கு மீறி பியிருக்கே மீறி கை மீறி போயிருக்கே பயப்புற்ற அந்தந்த வயசி என்ன முதிர்ச்சி தேவயோ அது மட்டு தாங்க அந்தந்த கொழந்தைங்ளுக்கு குடுக்குணு அத தாண்டி குடுத்துட்டோன்னு வச்சிங்ள நம்ம கட்டுப்பாட்டு கீழ் இருக்கவே இருக்காதுங்க
நீங்க சொல்றத பாத்தா எனக்கே கொஞ்சோ பயமா தாங்க இருக்கு இதல்லா யோசிக்கும்போது ஆமா சரி சரியா சொல்றீங்க நீங்க அந்த வளர்ச்சிக்கு தேவயான ஆ
பயப்புற்றதுக்காக நா சொல்லல எனக்கு என்னா செய்யற்து தெரியாம அப்டே இடிஞ்சு உக்காந்துட்டாங்க வீட்டல இன்னிக்கு வந்து பாக்குற அந்த ரெண்டு புள்ளைங்கங்க எனக்கு உங்களுக்கு நா ஒரு பொண்ணுதா உங்ளுக்கு தெரியுமா இல்ல ரெண்டு கொழந்தைங்க இருக்குறது தெரியுமா
ஆ சொல்லிருக்க பாப்பாட்ட சொல்லிருப்பா நனக்
அ அந்த கொழந்த நா வந்து எப்புடி சொல்றது எடைல வந்து விட்டுட்டு போவ ஏ பொண்ணு வர்ற டத்துக்கு ஏ கொழந்தய வந்து விட்டுட்டு போவ ஏன்னா அது எக்ஸ்ட்ரா டைம் பாப்ப அந்த டயத்துல நா ஒரு நாள் போய் பாக்குற வீட்ல அந்த கொழந்த பாட்டுக்கு தனியா அங்க போயி என்னானத்தயோ எடுத்து வாயில வச்சீட்ருக்கு இது ஃபோனு கையுமா போய் இங்க படுத்துகுட்டு பாத்துக்குட்ருக்கு பாக்கமோதே ஒரே வைத்தெருச்ச பத் இந்த ஃபோன் இல்லனா அவ்ளோ கண்ணு கருத்துமா பாத்துக்குற ஏ பொண்ணே இந்த ஃபோன கைல எடுத்தோனா அந்த கொழந்தைய கண்டுக்கவே இல்லங்க ஏதாதுனா என்னா பண்றது நம்மளோட இயலாமையா இல்ல குழந்தைய நம்ம ஏ உட்டுட்டு வந்தோனா அது ஒரு கசமா போய்டுச்சி அதனால அப்டே அவ அப்டே உக்காந்துட்டாங்க அதா என்னா பண்றது
என்ன பண்றது அந்த புள்ளைங்க அந்த புள்ளைங்களுக்காகதா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்றோங்குறத அந்த பிள்ளைங்க உணர்ந்தாலே போது
ம் உடற்ற கால வருமா
வரு வருங்க கவலப்படாதீங்க இவ்ளோது மாட் ட்றத்த பாத்தாச்சு அந்த மாட்றமு வரு எனக்கு தெரிஞ்சு இந்த நீங்க நோட் பண்ணிருக்கீங்ளா அந்த பழைய கால முறைகள் தா திரும்ப்ப இப்ப வந்துட்ருக்கு ஒன் பை ஒன்னா வந்துட்ருக்கு
என்னா நம்ப பழைய கால முறைன்னா அந்த காலத்துல ச சட்ட தச்சு போடுவாங்க அந்த பிளவுஸு அந்த மாரி விஷயங்கள்தா இருக்கு
ஆமாங்க அந்த காலத் துலியே வந்து இந்த பட்டியாலலா அந்த காலத்து படத்துலியே வந்துருக்குது பாத்துருக்கீங்களா நீங்க ஆ அந்த மாரிதாங்க
இப்ப வந்து புடிக்கில சொல்லப்போனா இது என்னமோ காமடியாத் தெரியு
அந்த மாரி
அ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ம் இப்ப பாத்தீங்கன்னா அது பேஷன்ங்குற ஒரு பேரு சொல்லுங்க
அதுதா அந்த மாதுரி நல்ல மாட்றங்கள் சீக்கிரோம் வரும் பழைய கால முறைகள் ஏன்னா இப்ப நெறைய பேரு முன்னாடி வந் நம்ம உணவு முறை எடையில எப்டி மாத்தணும்னா காலையில டிஃபன் தான் சாப்டுவோம் அந்த வேற எதுவுமே சாப்றது இல்ல பழைய சாதமா அதெல்லாம் வேணா அப்டின்னு சொன்னது போக இப்ப பாருங்களேன் கூழ் குடிக்கிறாங்க கம்மங்கூழு கேப்ப கூழ் குடிக்கிறாங்க சாதம் பழைய சாதம் சாப்றாங்க ஏன் ஹோட்டல்ல எல்லாம் கூட இப்ப பழைய சாதத்தை காசு குடுத்து வாங்கி சாப்டுவாங்களாம்
ஆமாங்க அந்த அநியாயத்த கேட்டிங்கன்னு வச்சுங்க என் பொண்ணு என்ன பண்ணுச்சு ஒரு நாள் எனக்கு முடியல சேரியினு இந்த மொத நாள் வடிச்ச சாதத்த தண்ணி ஊத்தி பழையது வச்சுருந்தேன் அவ்ளோ வாசமா அப்டி இருக்கு எனக்கு உடம்பு முடியல செரிமா என்னால எந்திச்சு செய்ய முடியாது நீ அந்த சாதத்த சாப்ட்டுட்டு கொஞ்சோ இரு அப்பா வந்தா வெளில போயிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும்தான அப்டினுத்துக்கு அத சாப்டல ஒரு நாள் வெளியில நாங்கெல்லா சேந்து போயிருக்கோ ஒரு தள்ளுவண்டி கடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு பழைய சாதம் அம்பதுருவான் விக்கிறா அதுதா வேணு நிக்கிது கொடுமல்ல இதெல்லா
ஆமா ஆமா கண்டிப்பா அதா முன்ன ஒரு முன்னாடி ஒரு இது சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அ வீட்டு வீட்ல தான் என் பொண்டாட்டி உப்புமா உப்புமானான்னு உப்மா கிண்டியே தந்துட்டு இருக்கா நா போய் ஹோட்டல்ல சாப்ட போறேன்னு சொல்லி அங்கேயும் போய் உப்மா ஆர்டர் பண்ணி சாப்டுவாங்களா அந்த மாதிரி கதையா இருக்கு இது
அப்டிதான் அத காசு குடுத்து வாங்கும் போதுதான் நானும் சொல்றேன் மா நம்ம வீட்ல இருக்கற அதுதா இல்லம்மா இங்க பாருங்க இதுக்கு எத்தன தொட்டுக்க வச்சுருக்காங்க இதுக்கு பாருங்க இது வேற நீங்க வக்கிறது வேற இது வந்து வேற இது மண் சட்டியில எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க நான் நெனச்சக்கிட்டேன் நம்ம சமைச்ச சாப் பாட்டையே ஒண்ணு பக்கத்துவீட்டுக்காரவங்க கையால குடுக்கணும் இல்லன்னா இத மாரி பக்கவா பேக் பண்ணி கூடுக்கணும் அப்டின்னு
கரெக்டா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க
உம்
அது மாதிரிதாங்க அது என்னன்னா அந்த பழைய கால முறைகள் திரும்ப வருது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பக்குவப்பட்ட நிலை பிள்ளைங்களுக்கு நம்ம நம்மளோட வளர்ப் க்கு மொறையிலயு இருக்குங்க நம்மளும் மாறணுங்க கொஞ்சோ நம்மளு நம்மள மாத்திக்கிட்டா மட்டுந்தா நம்ம கொழந்தைங்கள கொஞ்சம் மாத்த முடியும்
இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க நா ஏன் மேலயு சில தப்புருக்குனு நீங்க சொல்லம் போது நா ஃபீல் பண்றே ஏன்னா நா என்னா பண்றன்னா அந்த கொழந்தைக்கி நேராவே நா அதுகிட்டேந்து வாங்கி நா பாக்குறே ஒரு பத்து நிமிஷோ காலயிலேந்து வேல பாக்குறே நமக்கு கொஞ்சோ ரிலாக்சேஷன் கெடைக் க்குங்குறத்துக்காக வாங்கி பாக்குறே அப்ப அவளுக்கு என்னா தோணுது அம்மா மட்டும் பாக்குறாங்களே அப்டின்னு ஒரு நெனப்பு வருமோ
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்மள பாத்து பாத்துதா இந்த கொழந்தைங்க வளருது இத நா நெறைய எடத்துல இந்த மாதிரி நா நெனச்சிருக்கேன் நம்ளாலதான் இந்த பிள்ளைங்க ஏனா அ நீங்க அத கவனிச்சிருக்கீங்களான் தெரில சில இடங்கள்ல இப்போ அ கெட்ட வார்த்தைகள் பேசி அந்த வீ டால அத கவனிச்சு அந்த வார்த்தைகள பயன்படுத்தி அது அந்த கொழந்த பேசும் பொழுது இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க நா கொஞ்ச நாளு ட்யூஷன் எடுத்துகிட்ருந்த அப்ப அந்த கொழந்த என்னட்ட படிச்ச ஒரு கொழந்த என்ன பண்ணுச்சு இந்த மாரி பேசக்கூடாத வார்த்தையெல்லா பேசுனுச்சு அவுங்களோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவ்ளோ தன்மையானவுங்க இதுக்கெல்லா வாய்ப்பே இல்ல அவுங்க வீட்ல யாரு அப்டி பேச மாட்டாங் நா அப்டியே ஒரு மாரி என்னடாது இப்டி பேசுறாங்களே அப்டின்ட்டு அவுங்க அம்மாவ கூப்ட்டு கேக்கம் மோது சுத்தி இருக்றவுங்க இப்டி இருக்காங்க அத பாத்துதா அவ கத்துக்கிட்டா நம்ம வீ ட்ல யாரு அப்டி பேசறதில்ல அப்டின் சொன்னாங் அதே போல மத்த சுற்றுப்புறத்த பாத்துதா அந்த கொழந்தைங்க வளர்றாங்க அப்டின்னா நம்மகிட்ட இருக்குற அந்த சின்னச் சின்ன விஷயங்களுங்கூட கண்டிப்பா அவுங்களோட அ தப்பான பழக்கத்துக்கு காரணமா இருக்கலா கேக்க மனசுக் கேக்க மாட்டுதே பாக்காம இருக்க முல்லயே நம்ப்ளாலயே
ஆமா ஆமா ஆமா இல்ல நா அதுதா நெனச்ச சரி நம்ளோட பே ச்ச மொறைய கொஞ்சோ மாத்திக்கிட்டாதா நம்ம பிள்ளைங்களு அந்த ஒரு அதே தன்மையில வளரு அப்டினு அதன அத வச் சு நா கொஞ்சோ அப்டி அ மாறணு அப்படின்னு நா நனச்ச